ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நாங்க இப்போ தா சாப்புட்டோ சாப்புட்டு உருண்டுக் கொண்டு உள்ளோம் ஹ்
நா எத பண்றா பாப்பா நானு அதே வேலதா பண்ற
சாப்ட்டியா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட
என்ன செஞ்ஜ
க்ரூமா அப்றமா வந்து வீல்ஷிப்ஸ் வர்த்தோ
என்ன வர்த்தீங்க
வீல் சிப்ஸ் வத்தல் வருத்துட்டு
ஓ வீல் சிப்ஸா
ஆ அது வர்த்துட்டு ஆயா வந்து புதினா தொவயல் செஞ்சாங்க
ஏ அம்மா செஞ்சுட்டு போய்டுவாங்ள செய்லியா
இல்ல கால்ல சீக்ரோ கிளம்பிட்டா அம்மா ஒர் சில நாள் நாங்க செய்வோ
ஓ ஒ சமையல் செய்ற அளவுக்கு தேரிட்டீங்களாடி
ஆமா ஆமா
ஆ பரவால்லையே அப் நீ பெரியவ்ளா சின்னவ்ளா
யவ
சின்னவளா
உம் ஆமா
காலேஜ் என்னாடி எபுட்றி இன்னு சே போலல
இன்னு போல இருவத் ஒம்பதா தேதிதா
இருவத் தொம்பதாந் தேதியா சேரி சேரி உம் ஜாலியா இர்க்மா
ஜாலியாவ அவ காலேஜ்லயே சேத்துட்டாங்க என்னையு
போ அவளுக்குதா முடிய போதுல அப்புறமா என்ன உனக்கு ஆ
என்னவா எனக்கு எல்லாமே பிரச்சனதா அவ காலேஜ்லே செத்துடாங்கா என்னையு
அதுதா டி இந்த வருஷம் முடிஞ்சிரூல அதுக்கப்பறமா நீ பாட்டுக்கு ஃப்ரீயா நீ தான போ போற
அவ இருக்கதே பிரச்சன இல்ல அவ டீச்சர்ஸ் கிட்டயே நானு இருக்க போரள அதா பிரச்சன
அக்காவ சொல்லி சொல்லி தங்கிச்சு கேட்க
ஆ சொல்லுவாங்க அவங்க
ஏ ஐ ஏ ஐ எடுக்கற எடுக்கறன்னட்டு லாஸ்ட்ல அவங்கங்வங்க
ஏ எங்க இவங்க நா என்ன சொல்றது எனக்கு ஒன்னு சொல்றதுக்கு இல்ல எடுக்கறேன்னு சொன்னா நா கேக்கற காலேஜ் ஒன்னு சொன்னா அது வேணா அதுல உடனே காசு ஒரு வருஷ
ஆ என்னப் பண்றது எல்லா பணம் பிரச்சனையாவே இரு இருக்குது பாவோ ஏய் எதனா முச்சுட்டு கொஞ்சொ டீச்சர்ஸ் ட்ரைனிங் என்னாப் பண்ணுடி
நா பண்ற பண்ற இதுலெயே கோர்ஸ் நெறிய இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா எடுத் தது நா பி எஸ் சி டேட்டா சயின்ஸ் எடுக் குறேன்ன அதுக்கு அவங்க மேம் கம்யூட்டர் சயின்ஸ்ஸே எடு டேட்டா சயின்ஸ் இப்பதா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து து அதனால நீ இதுவே எடுத்துக்கோ இதுல நெறிய ஸ்கோப் இருக்கு அந்த டேட்டா சயின்ஸ்னு ஒரு எக்ஸ் க்ஸாம் எழுதுவாங்களா அந்த எக்ஸாமே அந்த குரூப்ல இல்ல இதுல எழுதுவாங்க.
ம் ம்
ஸ்டாரிங்ல இருந்தே எல்லா கத்துக்கோங்க இந்த காலேஜ்ல வேற இப்ப புதுசா கோர்ஸ்லா வரப்போது காசு குடுத்து பண்ற மானியா அது ஆயிரொ ரெண்டாயிரொன்னு
ம் ம்
அந்த மாதிரி பண்ணிக்கோ வேணுனா உனக்கு ஸ்கில் வளரு அப்டின்னாங்க
ம் ஸ்கில்ஸ் வளக்கறதுக்கு வளத்துக்கோ என்ன பண்றியோ பண்ணு ஆனா உனக்கு ப்ரொஃபஷ் னலா நீ என்ன போனுமோ அத கரெக்டா நீ பிளான் பண்ணிப்போ சரியா எங்களுக்குல்லா சொல்றதுக்கு ஆள் இல்ல உங்குளுக்கு சொல்றோ தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க இப் பேச்சுலர் லைஃப்க்கு உங்களுக்கு ஐ டி ஐ டி ன்றீங்க அது ஓகே எங்களுக் புடிக்கு அதுதா நல்லாருக்கு நெனைக்கிற பட் வந்து ஃபேமிலின்னு போகும்போதும் உனக் க அது செட்டே ஆகாது ஃபேமிலி பாக்கணும் பசங்க இருப் பாங்க கொழந்தைங்கள பாக்கணு சோ அதெல்லா வரு நம்ம லீவ்ல இருக்க முடியாது அது உள்ளக்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா நீ பண்ணு வேணான் சொல்லோணு க்கொன்னு கொஞ்சொ ஏஜ் இருக்கு ஆனா டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டினாக்கா அதுக்குள்ள போயிட் ட்டினா அதுக்கப்பறமா ஒனக் எல்லா நாளுமே வெ அதாவது கவுர்மெண்ட் ஹாலிடே எல்லா லீவ் மந் த் வருஷத்துக்கு ஒரு மாசோ ஒனக்கு லீவ் கெடைக்கு உனக்கு நீ் வெ ஃபேமிலியோடொ ஸ்பெண்ட் பண்ணலா கொஞ்சொ ரிலாக்சேஷனு இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஓகேவா சோ வந்து நீ அ எதுவுமே இது பண்ணாத நீ அதுல இப்ப நல்ல ஸ்கோப் இருக்கு டீச்சர்ஸ்ங்களுக்கு நீ அது
ஆமா இதுவே எக்ஸாம்லா ருக்கு ப்ரொஃபஸ் வச்சுக்கல்லா அவங்க காலேஜ் இதுலே படிக்கிறா மார் அதுக்கு நெட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் எழுதுனா ப்ரொஃபசர் பண்ணலா காலேஜ்ல லெக்ஷர்ஸ்லா வராங்கல்ல அந்த மாதிரி
வேணா அந்த மாரி கூட ட்ரை பண்ணு
ம் இவ்வளாதா சொல்லிட்ருந்தே நா பாப்ப எனக்கு வந்து ஐ டி செட் ஆகுறனா மாரி இல்ல னா ரெட் எக்ஸாம் எழ்தி எ காலேஜ்லெ ப்ரொஃபசர் ஆயிடுவேன்றா
எ எதாவ்து ஒன்னு பண்ணு எ பாப்பெல்லா வேணா ஒன்னு எடுத்திங்கன்னா அதுலயே போங்க இதுல பாதி அதுல பாதி நாய் வாய் வைக்கற மாரி மா மாத்தி மாத்தி வ ச்சின கூடாது ஒன்னுத்துலயா ஃகோல் எடுத்துக்கோங்க அதயே முடிச்சுட்டு அதுலயே போற மாரி பண்ணுங்க ஏன்னா ஐ டி இப்பல்லா இருக்கு இல்லாமல்லா இல்ல ஆனா நெறய ஃபிளாப்பும் போகுது நெற றைய ஒ ஒர்க் டவுன் ஆயிடுச்சு அதோட ஒர்க் ஃப்ரம் ஒர் வேற வந்துச்சா ரொம்போ பிரஷர் ஜாஸ்தி அதுலலா மண்ட காய்ச்சலா ருக் கு உங்களுக் போறம் போ போற வரைக்குதா நல்லா தெரியு போயிட்ட பெறகு ரொம்ப புளிஞ்சு எடுப்பானுங்க. அனுபவப்பட்டவங்க சொல்றோ கேட்டுக்கோங்க செரியா இதெல்லா வந்து உங்களுக் பீஸ்ஃபுல் ஜாப் இருக்கு ஸ்ட்ரகுள் இருக்கு இல்லாம இருக்காது ஆனா வந்து கொஞ்சோ என்ன சொல்றது உங்களுக்கு ஃபி ஸ்புள்ளாரு
ஃப்ரண்டா இருக்கறமாரி
அ வொர்க்கு இருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவு இருக்கலா ஆனா அதுலலா அந்த மாரி கெடயாது ஓகேவா உங்களுக்கு ஒன்னா மைண்ட் டார்ச் சர் இல்லாம நீங்க போனீங்ளா ஒர்க் பண்ணீங்ளா வந்தீங்களா வீட்டு ஃபேமிலிய பாக்கலா வீட்ட பாக் கலா அந்த மாரி உன்னோட என்ஜாய்மென்ட்க்கு இருக்கு அந்த மாதிரிக்காக இத சொல் ற இப்ப பாரு அவள செல்வி அக்கா பொண்ணு அவுங்க பாரு அழகா முடிச்சாலா டிச்சர்ஸ் கோர்ஸ் சாவே முடிச்சா அங்க ஸ்கூல்ல போயிட்டா அவ சோ இதுக்கு மேல அவ இதுலயே வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி அவ அடுத்து மேல மேல போயிட்லா அப்டி ஏன்னா உங்களுக்கெல்லா இது கரெக்டான ஏஜ்
ஆமா
நா அதுக்குதா அவுங்க அத்தகிட்ட சொல்லினுந்த அந்த சொல்லுடி சொல்லுடின்டு இல்ல எங்கடி சொன்னா கேக்க மாட்டேங்குதுங்க பசங்க அப்டின்னு இருந்தா அதா சேரி நானு சொல்றே அப்படின்னுட்டு ஏன்னா அதுங்க எல்லா இரு
ஆஹா இல்லல்ல இந்த மாரி பாப்பே அப்படின்னா தா இப்படி பாக்கலா எக்ஸாம் எழுதி ப்ரொபசர்க்கு ட்ரை பண்ண போறே அப்படின்னுனுந்த அக்காவு தெரியு சேரி சேரி எது அவுங்க காலேஜ்லயே கெடைக்கு அது அந்த மாரி பண்ணா டீச்சர்ஸ் எல்லாரு தெரியும்ல அதனால அவங்களு ஹெல்ப் பண்ணுவாங்க
அது பரவால்ல அந்த மாரி அவள அந்த மாரி வேணாலு போ சொல்லு
ம் கா அவுங்க டீச்சருமே அதே மாதிரிதா இப்போ அதே காலேஜ்லயே ப ச்சுன்னுருந்துட்டு அப்படியே நெட் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க காலேஜ்லய டீச்சர் ஆயிட்டாங்க இப்ப சவுந்தரியா இருக்கரா மிஸ்சு
ஓ அப்டியா பரவால்ல அ து எவ்ளோ எக்ஸாம்க்கு எவ்ளோ எத்தன வருஷோ அது
அது நம்ப எழுதுறதா வருஷ வருஷ நீ் ட்டு அந்த மாரிலா இருக்குல அந்த மாதிரி வரு
இப்ப வந்து டெட் எக்ஸாம் அது வந்து இயர்லி ஒன்ஸ் டீச்சர்ஸ்ங்களுக்கெளா வக்கிராங்கள அந்த மாதிரி
அ டீச்சர்ஸ் வெக்கறாங்க அந்த எக்ஸாம் அது
இப்ப நீங்க டீச்சரா ஆகுறதுக்கு ஃப்ரொபசரா ஆகுறதுக்கு என்ன படிக்கணு
அப்படின்னு ஃப்ரொபசர் ஆறதுக்குன் படிக்கிறது இல்ல நம்ம கத்துக்கறதுதா உன என்ன சப்ஜெக்டு நீ எடுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலா கம்ப்யூட்டர் தான படிக்கிறோ அதுக்கு ஏத்த மாரி டேட்டா சயின்ஸு பை த்தான் இந்த மாரி சப்ஜெட்டு இருக்கு
ஏ அப்ப பைத்தான்ல்லா படிங்கடி பைத்தான்ல்லா நல்லா இருக்கு டி அதுக்கு அது அது நல்ல குரோத் அது பைத்தான்லா
ம் அது எல்லாமே வரு சேர்ந்து கம்ப்யூட்டர் சேர்ந்து வரு இதுலயே வந்துரு பைத்தான் சாவா சி பிளஸ் பிளஸ் எல்லா
சேரி சேரி ம்
அ இருக்கா துணி தொவச்சுனுருக்கா
எல்லா மணிலயு நீங்க தா பாக்குறீங்ளா
ம் ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ அப்டி
அ ஏதோ கொஞ்சோ கொஞ்சோ அப்டி
கால்ல கெளம்பிட்டா சாந்திர தா வரது எப்போமே
அ
காலேஜ்ல்லா போயிட்டு எதுவு பண்ண முடியாது அதனால அவுரா சாப்ட வந்தாரு பத்துன்னு இர்க்காரு கொஞ்ச நேர்த்துல எழ்ந்து களம்பிவார்
ஓ செரி செரி ம் அவுளா ஏன் கூட பக்கத்துல பக்கத்துல பட்த்தின்கா சின்ன இது
ம் ஸ்கூல் இல்ல
இன்னிக் செகெண் சாட்டர்டேல லீவ்
ஆ நீங்ளா போய்ர்ச்சு
ஏ எருமாடு கச்சுக்கிட்டே இருக்கச்சிப்போ
எனக
பக்கத்துல பட்த்துன் கடுச்சின் உக்காந்துன் உயிர் எடுக்குது
ஆ
ம் பாட்டி வன்ட்டாங்ளா நாங்குளா சாம்பாருடி கத்ரீக்கா முருங்குகா சாம்பார் அவரக்கா பொரியல் அப்ளோ மாம்ப்ழம்
ங்காயா வந்துட்டாங்க தூங்குறாங்க
தூங்குறாங்குளா ஒடம் பரவாலியா அவுங்குளுக்கு
ஆ பருவால்ல அத்தைக்தா ஒடம் சர்லன் சொல்லின் இர்குறாங்க
ஆ உங் அத்தைக்கு உடு உங்க ஆயா இகுதுப்பாரு ஊசி போறன்ற பேர்ல ஓல்சு போட்டு உட்டுர்து நல்லா பாவோ யோ எவுளோ பெர்சு தெரிமா ஓர்சு ஓல்சாய்ட்டுக்கிதுடி
பூல்ஸாய்ர்ச்சா
திரி நேத்து நான் பாத்து பைந்தே பேய்ட்டே நானு பாவோ பட்டக்ஸ்ல போடுனா மேல முதுல்யாடி போடுவா
ஐயையோ
ஆ போய் பாருங்க உங் அத்திய பாவோ அதுக்கு நேத்தெல்லா கால்வலி வேற போழுகுது ஒரு என்னா சொல்றது ஒரு ஹோல் ஆகுது ஆணியட்ச்சா ஓல் வரு பாத்தியா அந்த மாரி கொஞ் பெரிய ஹோலாவா இருக்கு சுண்டு வெர்லு போற அளவ்க் ஒல் இகுது
சுண்டு வெரல் போற அளவுகா
அதாது அந்த அந்த சைஸ் அளவு வு இருக்குன்ற
ம்
பாவோ அந்த அளவுக்குதா இகுது நேத்தே நானே பாத்து பய்ந்துட்டே என்னாடி இப்டி ஆய்கிதுனாக்கா ஆமாடீன்றா அவுளுக் தெரில பின்னாடி இருக்கறதுனால
யாயாதா எப்போ
போட்டு குத்திவுட்டு எறங்கலண்ட்டு திருப்பியு போட்டு குத்தி உட்டுகுது ஐயோ எ எதனா ஒண்ணு ஆச்சினா என்ன பண்றது
அதுதா ஏகனேவே வீக் பாடி
அதுவே பாவோ நோஞ்ஜானா கடக்குது இன்னு ஆனா கல்லு கல்லா இகுது அங்க அங்க அது கரைக்கிணுமா என்னன் தெர்ல சீழ் இருக்கு போல இருக்கு
ஆமா ஆனாவூனு ஒடம்பு மூஞ்சிலா பொத பொதன் வீங்கிற்து
ம் நேத்து ஒடம்பே முடில பாவோ அவுளுக்கு செரிடி நீ பாருண்ண அடுத்து பண்ணு நீ பண்ணு எனக்கு ம் இதே நம்பர்தா ம்
ஆ